ஆ பேசி சீட்டே பேசீட்டே
ஓகே ஓகே மேம்
அவங்க அதா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வராங்க அதா சொல்ட்டு இருந்தாங்க
ஓ ஓகே ஓகே ரெண்ட் எல்லா ரெடி பண்ணியாச்சா
ஆ பண்ணியாச்சி பண்ணியாச்சி
ஓகே ஓகே மேம் என்ன கிப்ட்டு வாங்கி இருக்கீங்க
போட்டோ பிரேமே
ஓகே
அததா
எவ்ளோ வருது காஸ்ட்டு நீங்க பண்ண எடத்துல
காஸ்ட்டு அவளோக்க எனக்கு தெர்ல அப்பதா பேப் பண்ணாங்கனால நா ஜஸ்ட் டிரஸ் செலக்ட் பண்ணிட்டு வண்ட்டே அவ்ளதா
எதுவுன்னா நம்மகிட்டயே குடுங்க மேம் ஓகேயா ஓகேவா
ஓ நீங்களு பண்ணுவீங்களா
பண்ண மாட்டோமேம் அதாவது நம்ம ஸ்டுடியோட எடிட் பண்ணி வெளிய கொடுப்போ காஸ்ட் கம்மி பண்ணுங்ளா அப்ப ஓகே பஸ்
ஓ ஒரு உங்க ஸ்டுடியோல ஒரு போட்டோக்கு எவ்ளோ
ஒரு ஃப்ரேம் போடுறக்கா கேக்கிறீங்க அது இன்சிய டிசைன் பொறுத்து மாறும் மேம்
லைக் நார்மல் இந்த குட்டி ஃப்ரேம்ஸ் போடுவாங்கல்ல
மா அதெல்லா த்ரீ பிஃப்டில இருந்தே பண்ணிக்கலா மேம்
வெறு போட்டோ எடுத்து நீங்க லைக் பி டி எஃப்பா அனுப்பணு அப்டின்னா ஒரு போட்டோ எவ்ளோ
அதா மேம் நீங்க நீங்க எனக்கு ஒரு போட்டோ குடுக்கறீங்கனு வெச்சுக்கோங்க
ஓ
நல்ல போ டோவ நாங்க பேக்ரவுண்ட்ல என்ன நீங்க சொல்றீங்ளோ அதெல்லாமே பண்ணி எடிட் பண்ணி பண்ணி குடுக்கறக்கே மொத்தோ ஃப்ரேம் போட்டு குடுக்கறக்கே மொத்தமாவே த்ரீ ஃபிஃப்டிதா
இல்ல வெறு வந்து ஆ அங்கெயே நாங்க வந்து போட்டோ எடுத்து நாங்க நீங்க போட்டோ மட்டு எடுத்து உங்கள கேமரால எடுத்து நீங்க வா ட்ஸ் ஆஃப் பண்ணனுனா அப்டி எவ்ளோ எடுப்பீங்க
அப்டின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரு மேம்
ஒரு ஃபோட்டோக்கா
ஓ மூணு காப்பி வந்துரு உங்களுக்கு அதுலயே
ஓ சரி சரி புரிஞ்சு
ஏனா
சொல்லுங்க சொல்லுங்க
அதா நீங்க அங்க வந்து போட்டோ எடு த்தீங்கன்னா ஒரு மூணு காப்பி வந்துரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரு
ஓ அப்டிங்ளா
அந்த இந்த ஃபோட்டோதானே கேக்குறீங்க அந்த பெரிய போட்டோ மார் இருக்குல்ல அதான கேக்குறீங்க
பெரிய போட்டோ மாரினா புரில
அந்த ஒரு அந்த பாஸ்போர்ட் சைஸு பெரிய ஷீட் மாரி ஒண்ணு க வெச்சு எட்டு போட்டோ வெச்சு கட் பண்ணுவாங்ளா அதான கேக்குறீங்க
எட்டு ஃபோ ட்டோ வெச்சு கட் பண்ணுவாங்ளா
இல்ல மேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்ப எடுக்க போறீங்கனு வெச்சுக்கோங்க
ஆம்
அதுல ஒரு எயிட் போட்டோஸ் வருல்ல அதோட முழு சீட்ருக் குல கட் பண்ணாம அந்த சைஸ்ல தான கேக்றீங்க அது ஒரு த்ரீ காபிஸ் வந்துரும் மொத்தமாவே உங்களுக்கு ஹன்ட்ரட் ருபீஸ் தா வரு ஃபிரேம் போற மாரிந்தா அதுக் தனி அமௌன்
ஓ ஓகே ஓ
மா ஆமாமா
ஏ ஸ்டூடியோ வச்சிருக்கீங்களா
ம் ஆமாமா
ஓ செரி செரி
ம் ஆனா ரெண்டு பேர் வேலைக்கு இருக்காங்க
ஓ
ம் பெறிப்பா பா பெறிப்பாதா பாத்துட்ருக்காரு அந்த ஸ்டுடியோ நானு அப்பப்போ
அப்டிங்களா இப்ப யாச்சு யாருக்கோ யூஸ் ஆனா உங்க நம்பர் கண்டிப்பா சொல்ற
ஆ ஓகே மேம் கண்டிப்பா குடுங்க நெறய ஈவன்ட்ஸ்ல்லா வந்தா சொல்லுங்க இப்ப எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக் காங்க மேம் நமக்கு பெரிமா பெரிமா பியூட்டிஷன்
ஓ ஒரு கல்யாண துக்கு என்னென்ன வேணு அப்டியே ஃபுல் ஃபமிலியாவே இருக் கீங்க
பியூட்டிஷன் அம்மா பாத்தீங்கன்னா டெய்லர்
ஓ
என்ன போட்டோகிராஃபர்
ஓ ஒரு கல்யாண்த்துக்கு ஒருத்தர் ந்த அப்டியே முழு ஈவென்ட் எடுக்க வேண்டியது தா
அப்பறோ டிஜே டிஜேக்கு இருக்காங்க
பரவால பரவால
ம் டிஜேக்கு இருக்காங்க
கேக்கல
டிஜேக்கு இருக்காங்க
ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது அதா ஒருத்தர் ஒரு நாளைக்கு கல்யாண விசேஷோ இல்லே அப்டியே
ஆ இல்லேனானா இப்படியெல்லா கெடயாது ஒரு ஒரு கான்டேக்ட் தா ஒரு ஒரு கான்டேக்ட் தா கிடைக்கு
பரவால்ல
ஆ செரி அக்கா வீடியோ எடுத்து தருவாரு நான் எடிட் பண்ணி தருவேன் ஆ ஃபைலுக்கு தனியா காசு குடுத்துருவாரு ப்ரீ த்ரி பாயிண்ட் ஃபைகே வரும் ஒரு ஃபைலுக்கு
ஓ பரவால்ல பரவாலா
தியானோதா பண்ணுவ சிஸ்டம்ல உக்காந்து பண்ணுவ
ஓ பரவால்ல ஒர் கும் அ மூணு வருத் இதுன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபைல் பண்ணாலே ஒரு ஆறாயிரம் ரூபா
முடிக்கிறக்கே மூணு நாள் ஆயிரும் ஆ நீங்க வேறோ ஆமா ஃபில்ட்ரு போட்னும் எஃபெர்ட் போட்னும் அப்புறம் எல்லா வீடியோவும் மெர்ஜ் பண்ணோஸ் ஸ்லோமோ போட்ணு ஸ்லோமோ எப்புடியா எக்ஸ்பஸ் ஸ்லோமோ எப் ப்புடியே வரதுக்கேய ரொம்ப நேரம் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிரும் ஒரு வீடியோ ஸ்லோமோ போட்ரக்கே ஆ தூ இல்லாம சிஸ்டம் முன்னாடியே உக்கான்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஆமா ஆ ஆமா அண்ட் அது வேற பேக் பேயினா இருக்குது எனக்கு
ஓ அப்டிங்களா
உக்காரவும் முடியாது என்னால
ஓ
ம்
நா அவ்வளவு ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் நா சும்மா எதுக்கோ போட்டோனா போன்ல தா எடுப்பே அப்டியே பாஸ்போர்ட் சைஸ் வேன்னா பாக் பக்கத்துல எங்கயோ ஏதோ ஸ்டூடியோ இருந்தா அங்கயே போயி டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுவே
ஓகே ஓகே மேம்
அவ்ளோதா வேற எவ்வோ நா போட்டோல்லா போட்டோ நெறைய எடுப்பே எங்க அக்காவே நல்லா போட் வச்சிருக் கா போட்டோ எடுத்துடுவா‌ நாளா அதுலயே வந்து நல்ல போட்டோஸ் வந்துடு
ம் நேத்து நாங்க போன எடத்துல என்ன பெரியப்பா போட்டோ எடுத்து குடுத்தாரு
ஓ
மேரேஜ்க்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு இன்னு வரல எனக்கு வ ஒத்தனாதா எடிட் பண்ணலா
ஓ ஏ வரத்துக்கு எடுத்தாலே ஒரு ரெண்டு மூண் நாளுக்கப்புறந்தா எல்லாரு அனுப்புவாங்க
ஆ அதா அதானா நா எடுக்கல பெரியப்பாவை எடுத்த வீடியோலா நேத்தே அனுப்பிச்சுட்டே ஆனா அவரு எனக்கு அனுப் பல இன்னு
அது எப்பவ அப்படிதா சொந்தக்காரங்களோ யாரோ போட்டோ எடுக்கற டைம் எல்லாரு எடுத்துருவாங்க அனுப்புற டைம் தான் கேட்டு கேட்டு ஆ அனுப்புறோ அனுப்புறோனு சொல்லுவாங்க
அதான ஆனா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா வேற ஒரு எடத்துல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்மாதா டெய்லரிங் பண்ணிட்ருக்காங்க
ஓ அப்படிங்களா
ஹலோ
ஆ கேக்குது எனக்குல்லா டெய் ளா ஒண்ணுமே தெரியாது எனக் கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது மேம் திடீனுட்டு வாட்ல கணக்கு ஆய்டுச்சு மேம்
ஓ அப்படிங்களா நாளா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியே ஒரு ரெண்டோ மூண் டைம்தாஸ் சார்ஜே போட்டிருப்ப இல்லன்னா அத அப்டியே கட்டிட் போற வேண்டியதுதா
நா வாங்கியே கிட்டத கிட்டதட்ட நாலஞ்சு வருஷ ஆச்சு சும்மா காட்டாம வீட்ல வச்சிருக்க சார்ஜ் போட்டு சார்ஜ் போ
நா அவ்வளவுக்கா சார்ஜர் போடுறதுல அப்டியே கட்டிட்டுப் போய்ருவே டைம் பாக்கணும்னா கைல எப்பவுமே போன் இருக்கு அதான் சும்மா ஷோக்குன்னு வேணா கட்டுவன் அவ்வளவுதான்
ஆமாம் சரி அப்றம்மா
வேற ஏதோ புதுசா ஏதோ பண்ணீங்களா
என்ன மம் புரியல ஆஹ் ஹா இல்ல மேம் ஆ என்ன ரெண்டு நாளா ஒரே ஒர்க்கா போயிருச்சு
ஆ பிஸியா இருந்திங்க போல
நேத்து காலையில இருந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்பறம் த்ரீ ஓ கிளாக் அங்க பங்க்ஷன் கெளம்பிட்டேன்
ஆ அது கொஞ்சோ தூரமா இருக்குனால போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஆர் ஆயிரும்
போறோம் ஒன்னார் ஆயிடுச்சு மேம்
ம கண்டிப் டிராஃபிக்கா இருக்கு எப்படியோ நே சாட்டர்டேனால வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே டிராபிக்கா தா இருக்கும்
வீக்கெண்ட்ஸ் ரொம்ப ட்ராஃபிக அது இல்லாம அங்க கூட்டம் வேற காத்அல்ல
அ
அப்ற மேம் நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷ்யங்களா பேசுங்க
நா ஒண்ணுல்லனே ஃபுல்லா புக்கு தா படிச்சுட்டுருந்தேன்
ஆ
அந்த நடுல வச் சீரீஸ் பாக்க ஒரு புது படம் பாக் ஆ
ம் ஓகே மேம்
அவ்வளோதா
ஓஓ எப்டியு ஒரு ஒரு எடிட் பண்றோம் உக்காரோன்னு வச்சுக்குவாங்க ஒரு மூணு நாள் போட்டு ரொம்ப வாட்டி எடுத்துருவேன்
ஐயயோ அ அவ்வளோ எல்லா எனக்கு மாரி சுத்தோ
அதே அது இல்லாம மூணு மூ மூணு மண் நேரோ ஆகும் ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுறக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ
ஐயையோ ரொம்ப டைம் எடுக்கும்
எதா போர் கேல பண்றோல
ஆமா அதுவும் இருக்கு இதெல்லா கண்டிப் ப்ப டைம் எடுக்கும் அத நென ன கல்யாண ஆல்பம் எல்லா எவ் கலி
ஆமா மேம் பாத்து பாத்து ஒன்னொன்னா பண்ணுவோ நம்மளுக் பண்ற மாரி இல்லேன்னா பேரு கெட்ரு ம் எந்த எடத்துல எந்த எஃபக்ட் போடணு அப்டின் சொல்ட்டு அது தெரியு
அதுதா
ம்
செரி எங்கம்மா இப்ப கொஞ்சோ சாய போட்ருக்காங்க நா குடிச்சிட்டு வந்தட்றே
சேரி ஓகே மேம் ஒகே மேம் குட்சிட்டு வாங்க ஆ திருப்பி கூப்டுங்க ஆ ஓகே